ம் செரிப்பா
கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது
மார்னிங்
கு மார்னிங்
அப்றோ என்ன ஸ்பெஷல் பண்ண போறீங்க
இன்னைக்கு இன்னா ஒன்னு இல்ல
ஏ
அம்மாவசை ஆச்சே
அதுதா அமாவாசலே என்ன எதுனா என்ன செய்யப் போறீங்கன்னு கேட்டே
ஓ அம்மாவசைக்கி என்ன சாம்பார் தா
ம்
ம் ம் மோர் கொழம்பு செய்யலானுருக்கற ம்
சேரி சேரி
ம் நைட் லேட் ஆய்ருச்சா படுக்க
ம் ம் ஆமா நேத்து நைட்டு் லேட் ஆயிர்ச்சி
ம் ம்
எப்ப பசங்க வேற படம் பாத்துட்ருந்தாங்க
ம்
ஒரு மணி ஒன்ற ரெண்டாயிச்சி
ம்
ம் படுக்குது
செரி செரி இந்த மாரிலா செய்யா ஹாஸ்பிட்டல் போலா அப்புறமா அதுன்னே சீக்கிரமா ஏந்துருக்கற போயிட்டு வந்துட்டு எல்லா வேலயு செய்னுல்ல அதனால செரி மத்யானமா கூட கத்துக்கலாமா அப்டின்ட்டு ம்
ம் சேரி
ம் அதா நேத்து சொல்லினுருந்தா பாரதி இந்த மாரி மேரேஜ் பண்ண போறோ என்ன பண்றத் தெர்ல அப்டின்ட்டு
ம்
எங்களுக்கே இஷ்டப்பாடு பண்றால்ல பண்ணட்டு எவ்ளோ நேர நீ பண்ணு போதெல்லா வேணா வேணா சொல்லின் இருந்தா இப்ப அவளா தேடி போம் போது அப்புற என்ன பண்ணட்டு பண்ணிட்டு அப்புற என்ன ஏதுன் நம்ப இங்க பாத்துக்கலா அப்டின்னாங்க செரி நேத்தோ இன்னைக்கோ அம்மாவாசையா இருக்குல்ல அத்னால இன்னு எதுவு வாங்கலியா அதா என்ன பண்றது ஏது பண்றதுன் மூச்சின் வரா அவங்க அத்த இருக்கற அத ஆ ஆமா அவுங்க அத்த இருக்காங்க
ம்
அவங்க அத்த தா எல்லா செய்வாங்க ஏனா பாத்து ஏதோ பிரச்சன இருந்தாலு செரி சரி இருந்தாலு அவுங்கல்லா செய்வாங்க ஆ சேரி ஏது பாக்கலா போய்ட்டு வந்துட்டு பாக்கலா அப்டின்னாங்க பேங்களூர் போலருக் பைய ம்
இங்க வேல செய்றானா
ஆஹா இங்கதா இருக்கா இங்க வந்துட்டு இங்க சித்தி வீடு இருக்கு ஃபஸ்ட்டு இங்கதா இருந்தாங்க
ஆ
அப்புறமா இங்க இந்து கெளம்பி ஆ ஆ அங்க போய்ட்ருக்கோ அவுங்க சித்தி வீட்டுக்கு அதா இங்க ஃபிஷ் கடல்லா இருக்காமே
ஆ
இந்த வீட்ல வளக்குறாங்கல்ல மீனெல்லா
ஆ
அந்த மாரி கடை வச்சிருக்காப்புல
ஆ அதுலெல்லா என்னா வருமானோ இருக்குது
எதுனா வருமானோ வரும் போல இருக்கு உம் ம்
ம் தெரிஞ்சி தெரிஞ்சி ஏ தா போய் உழுதுங்களோ தெரியில
ம் ம்
ரோப்போ
அதே பண்ணி பண்ணிக்க மாட்டேன் பண்ணிக்க மாட்டேன்ட்டு எவ்வளோ நாளா லவ் மேரேஜ் லவ்வு தா
ம் ம்
செரி எப்படியோ கல்யாணோ பண்ணிட்டு போட்டு ஃபர்ஸ்ட்டு
உம் ம்
இங்கே இருந்தேண்ணா ஒரே உயிரு
இல்ல இல்ல அம்மா இருக்காங்க பாளாச்சிகு
ம் இருகுது இல்லாதது ஒண்ணுதா ஒரு அம்மாவா இந்தா நல்லா என்ன பண்ணனு பசங்கள கவனிக்கணு
ம் ம்
அது அந்து அந்தந்த வயசுல பண்ணா தானே எல்லாமே செய்ர முடியு நீ உனக்கு வருமானோ வருது செய்யினுன்ட்டு அப்படியே பசங்கள உக்கார வச்சு நா எப்டிஅது
ம் நா
இவளுக்கே அவனா அப்புறோ அவ எப்பிடி கல்யாணோ பண்ணிட்டு போயி அவ லைஃப பாக்க வேணா இவ காசு குடுக்குறானு சொல்ட்டு ஆ இவங் காசு குடுக்குறான்னு சொல்லிட்டு இவனயே தொங்கினு பெரியவனோ வீட்டுலதா சின்னவனு வீட்டுலதா
ஓ மூணு நாலு பசங்களா
ஆமா மூணு பைய ஒரு பொண்ணு
இது இவ மட்டுந்தா வேலைக்கு போறானா
ஆமா
அடக்க
பெரியவங்க பெரியவங்க வயசுலேயே எறந்துட்டாங்க
ஆ
சூசைட் அட்டன் பண்டாங்கோ அதுனால தனியாதா இருந்தாங்க அப்புறோ ப அந்த பொண்ணு எறந்துட்டவுடனே வீட்டோட வந்து செட்டல் ஆயிட்டா சின்னவனா அவங்க வைஃப்பு‍ விட்டுட்டு ஓடி போச்சு
அட அட
இவன் தா எதுவேணா இவன் தா கொஞ்சு புடிப்பா எதுருந்தாலு பேசுவா செய்வா இப்ப அவுனையு இந்த மாரி பண்ணா அப்ப எண்ணா பண்றது
ஆ
இவனுக்கு எதனா பண்ணி அனுப்பிச்சாக்கா எதனா காசு வராம போயிட போது அப்படி என்ன பண்ணுறா என்னானு தெரியில உம்
வரவங்கள பண்ணா விடுவாங்களான்னா ம் எல்லாருக்கு செஞ்சு நடச்சறதுக்கு
உம் உம் அததா சொன்ன சும்மா நாள் கடத்தினு இருகாத ஆ எதோ ஒண்ணு வருதா முடி இப்போதிக்கி அவ ஃபேமிலி அவ பாத்துப்பா எப்டினா வேல செஞ்சுன்னா அவ பாத்துப்பா ஆட்டோல்லா கூட ஓட்ட தெரியு பார்டைமா பண்றானா என்னனு தெர்ல இது இன்னு சரியா சொல்ல மாட்டேங்கற நம்மகிட்ட உஹ்ஹூ அதனால எப்டின்னா ஓட்டி கூட அவ புள்ளைய காப்பாத்திப்பா அவ பொண்டாட்டிய மொதல்ல கல்யாணம் பண்ணி வெக்க சொல்லு மொதல்ல உங்க அம்மாவே அப்டின் ம்
ம்
அ மூணுன்னா அ ரெண்டு நாள் முடிட்டு அப்புறமா இன்னொரு நாளைக் கி நாளான்னைக்கி எல்லாம் பேசுறாங்கக்கா அப்டின்னு சொல்ணிருந்தான் ம் மொதெல்ல கல்யாணம் பண்ணி இங்க வந்து இட்டுன்னு வந்துரு அப்புற கதை அப்புற பாத்துகளா அப்பின் சொல்லிட்ட அவ இன்னா பண்ணுவானோ தெர்ல ம்
ம்
கொஞ்ச கூட பொறுப்பே இருக்க மாட்டேங்கிது எ அவ அம்மாக்கு
ஒ ஸ்
ஒண்ணு ஆதட்டத்துக்கு உரிமை இல்லை உனக்கு
ம்
ஒரு பொண்ணப் பாத்து கவுந்திட்டாயா அதுல
இப்போ அவங்க பேங்ளூர்ல போய் இன்னா பண்றாங்லா
ஆ அவ்ளோ சார் நா என்னடா செய்றது நா என்னடா செய்யறது அப்டின்னு
ம்
வேலைக்கு போன்னு சொல்றா போணுல ஒரு வேல பாத்தானு ஒருதா வேல பாத்து வெச்சிருக்கா அங்க வந்து பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் தராங்களா
ம்
காலையில எட்டு மணில இருந்து நாலு மணி வரைக்குமா அவ ஒரு நாள் போய்ட்டு வந்ட்டு இன்னொரு நாள் போல அவ காலையில வருவன்னு சொல்லிட்டு காலையில வீட்டுல இல்லாம அவங்க ஃப்ரெண்ட் வீட்ல உக்காந்திந்துட்டு அவ போறதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வத்தா
ம்
இந்த மாதிரி பண்ணின்னு இருக்குதுங்கோ அவங்க வீட்ல
விடு அவ்ளதா
ம்
என்ன தலையெழ்த்துதா மாறியிருக்கு
அவ்ளதா நா சொல்றத சொல்லிட்டே இம்மா நீ இருவட்ட வாங்கி போட்டுருந்தங்கட அவ எப்டி இதுவோ அது மட்டு செஞ்சு அனுப்பு அது அப்புறம் கம்முனு வுட்டுரு எல்லாரு எல்லாரையு வாயத்த தொறந்து கேளு நா ரெண்டு பேரயு அண்ணதம்பிங்க ரெண்டு பேரையு கேளு பாத்தாயிர ரூவா ப நீயே எல்லாத்தையு தல மேல போட்டுக்காத அப்டின்ன அவனுங்க எங்க தராங்கக்கா வாயமூடினு கம்முன்னு இருக்கானுக அப்டின்னு அழுவுறா நம்ம என்னாப் பண்றது சொல்லு இன்னாகோ இன்னாப் பண்ணுச்சுங்க அது
ம் தூங்கி எந்திக்கல யாரு ம்
ம் ம்
நானே சரி சும்மா அப்டியே பத்துக்கிட்டே இருந்த ஏந்துரு பண்லா அ ஒரு எட்டு தூக்கோ போயிச்சி தூக்கோ வர்ல ச சும்மா பத்துட்ருந்தே
ம் எனக்கு தூக்கோ தா வர்து சேரி கால்ல எஞ்சா ஹாஸ்பிடல் போணுமே அந்தத் தாட்டுமே தீருமா என்ன ம் அ அவர் டாக்டர்
ம்
பின்னே தெய்ந்து போனா
ம் ம்
சேர் நீ வா வந்துட்டு மருந்து எங்க டிஸைட் பண்ணிட்டே எத்னா ஊசி இந்த மாத்தர எதென்னா பண்ணிக்கலாமா முதல்ல அப்டின்னா
ம்
ம் ம் ம்
டிடி இன்ஜெக்ஷன் மட்டு போட்டுக்குனு அத ட்ரெஸ்ஸிங் பண்ணினு வந்துரு
உஹும்
உஹும்
ம் ம் செரி ஃபோன் பண்ணல அப்புறமா
அதா நேத்து பண்ணுச்சு அதுக்கப்புறமா பேச முடியல நா கேட்டுட்டு சொல்றேன்டின இதெல்லா கேட்டா கேட்டுட்டு என்ன ஆச்சு சொல்லு அப்டின்னா ஏன்டி ஒடனே கேட்டா எப்பட்ரீ எல்லாருமே வர்ணுன்னாக்கா ம் காசெல்லா ரெடி பண்ணோ ஃபஸ்ட்டு என்னாலயே முடியாது செல்வி அ இப்பதா எல்லா முடிஞ்சிருக்கு அப்டின்ன கம்முனுந்தா உனக்கு போனுனாக்கா சொல்லு ஒரு நாலு பேரு போயிட்டு வரலா நீ நானு ரத்தனா அவங்க வீட்டுக்காரு அவ்ளோதா அங்கின அதுக்கே எனக்கு டவுட்டு தா எனக்கு இங்க கால் கட்டு இருக்குது நா ஒண்ணு பசங்கள வுட்டு வர்ணு அதுக்கு எங்க அம்மா வீட்டுல இருக்கணு இதெல்லா இருக்குது உங்க அம்மா வருவாங்க அது அது தெரியு எனக்குந்தா அதெல்லா நா யோசிக்க வேண்டியது இருக்கு செல்வி அப்டின்ன
ம் ம்
செரி பாரு பா கேட்டேன்னு சொல்லு அப்டின்னா
ம்
எங்கடி இப்பதா எல்லா ஃபீஸ்ஸு கீஸ்ஸு எல்லா அதுவே போட்டு போட்டு கட்னது திருப்பி அங்க வந்து நம்ப ஒரு ரெண்டு மாசோ டைம் கரெக்டா சொல்லிடு அப்போ வந்து காசு போட்டுக்கோ சேத்தே சொல்லிடு பசங்கலா எல்லா சேத்து வைப்பாங்க கரெக்டா அப்போ போய்கலா அப்டின்னா
ம்ம்
அது சொல்ல எதுவும்
சவுண்டனேத்தா கீத்தனா நேத்து அதா சொன்னா எங்க எங்கயோ போனா எங்க போனியா அப்டின்னா எங்கவீட்டுன்னு போறாங்க என்ன அப்டின்னுச் சொல்லி நேத்துல்லா அவுங்க ஃப்ரெண்டு கூட சேந்து
ம்
இங்க வடபழனி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துச்சுங்க ம் ம்
எதோ சொன்ன ரெச்சி காசு எடுத்து வச்சீக்கோங்கடி போலாண்டி அப்டின்ன எங்கத்த இங்கே எங்கே போறது கெடையாது அப்டின்னுச்சி சேரிடி போலா இதுக்கு மேல போம்போது போம்போது சொல்றோ அப்படின்னு உங்களயே இங்க பா அப்டின்னுச்சி ஆமா நா என்ன பண்ண நீங்க பா தூங்கிட்டாங்க வந்துரு நாங்க வந்தோன உன்னியு வந்து பாக்க அப்டின்ன
ம்
எங்க அத்தையதா எப்பாவுது வந்து பாத்துட்டு போவேண்டடி இருக்கு சேரி சேரி பாக்கு பாக்குணு ம் அப்டின்டா
உங்க அதெல்லா ஒன்னு சொல்ல மாட்டாலுங்க செய்வாலுங்க இதுதான்மு
ம் உங்ஙள்ளா சேர்த்து சேரி சேரி பாருடி அப்றமா இது எல்லா சொன்ன கோர்ஸ்ஸ பத்தி ஆமா இத பாக்கணு பாக்கணுன்னா எதுவு வேஸ்ட் பண்ணிக்காதிங்க உங்களுக்கு கரெக்டான ஏஜ்ஜு யூஸ் பண்ணி ஒழுங்கா கரெக்டா போங்க போணத்தும் படிச் ட்டு ஒன்னுதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஒரே இதுவா மைண்ட் செட் ஆகுங்க அப்டின்னு சேரி சேரி அப் கேட்டுட்ருந்தா
ம்
உம்
டீ காஃபி எதனா சாப்டியா
இனிமேதான் போனும் என்னத்த இனிமைதா போனும்
ம் ம் ம்
சேரி நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா சரியா ம் உம் உம்‌ உம்
ம் இப்ப தா சாப்ட்டுட்டு பாக்கனு ம்
பாய் மா
ம்